ஆ போன கால்ல பே பேசுனத தொடர்ந்து பேசலாமா
சகோதரி
ஆ அதாவ்து மொத கொழந்தைக்கி ஒம்பது மாச இருக்கமோதா ரெண்டாவ்து கன்சீவ்வானே
ஓ சேரிங்க சேரி உங்களுக்கு மொத கொழந்த வந்து ஆப்ரேஷனுங்ளா
ஆமா ஆப்ரேஷன் தா தோழி அதாவ்து வழி வந்து தா ஆஸ்பிட்டல் போனே ஆனா வந்து ஃபஸ்ட்ல இதுல லாஸ்ட்டு செக்கப் வரைக்கு பி பி கெடயாது லா வலி வந்த பெறக்கி பி பி ஓவர்றாய்டுச்சு
ஓ சேரி கடை பி பி இருக்குங்கறத உங்களுக்கு முன்னாடியே வந்து அஞ்சு மாசத்க்கப்றமே சொல்லிருப்பாங்ளே சகோதரி உங்களுக் தெர்லீங்ளா
சொன்ன அதா சொன்னேன்லா ஃபுல்லுமே கா ஃபஸ் ட்டு செக்கப்லந்து லாஸ்ட்டு செக்கப் வரைக்கு பி பி யே கெடயாது லாஸ்ட்டு டைம்ல அந்த டைம்ல வந்துரு வந்துட்டு
ஓ ஆனா வந்து கடசி நிம்ஷோ வந்து ப்ரெஷரு சுகரு அதிகமாச்சுனா கொழந்தைக்குதா ரொம்ப பாதிப்புன் சொல்வாங்க
ஆமாமா ஆனா ரெண்டு நாள் வச்சி ஊசி எல்லா போட்டு பாத்தாங்க ஆனா பி பி க கொறையல அது இல்லாம அந்த பனிக்கொடோ சொல்லிட்டு அது வந்து வந்து ஒடஞ்சிட்டுச்சு
ஓ உங்ளுக்குமே எ எ எ எனக்குமே அப்டிதா சகோதரி இருன்ச்சு இவெ தம்பி வந்து சொன்ன டேட் பாத்தீங்னா எனக்கு மார்ச் இது பிப்ரவரி ட்வெண்டி டூ சொன்னாங்க ஆனா வந்து தம்பி வந்து ஜனவரி பத்தம்போதே பெறந்துட்டா இவனுக்குமே பனிக்கொட ஒடஞ்சு இவனுக்கு எட்டு பெறக்குறதுக்கு முன்னாடியே பெறந்துட்டா இவ எனக்கு
ஆ ம் அப்ப எட்டு மாசத்லே பெறந்துட்டாங்ளா
ட்டு அப்ப நீங்க சொன்ன மாரி எட்டு இன்னக்கி பெறந்துச்சு பெறக்கற டைம்ல பெறக்கற டைம்லே பெறந்துட்டா எனக்கு இவ இப்ப நாப்பத்தஞ்சி நாளைக்கு முன்னாடியே பெறந்துட்டா சகோதரி
சேர் சேரி கஷ்டோ இல்லல ம் இ இவ வந்து க ஒம்பது முப்பத்தெட்டு வாரத்லே வந்து பெறந்த பெறகு ரெண்
ஆ
ஐநூறு தா இது நந்த அன்பா
பரவால சகோதரி ரெண்டர கிலோ இருந்தா போ ஆ இல்ல ரெண்டர கிலோங்கும் போது ஓரளவுக்கு கொழந்த வந்து நார்மலான வெயிட்டுதா ரொம்ப அதிகமு இல்ல ரொம்ப கம்மியுல்ல இவ வந்து ரெண்டு கிலோ தா சகோதரி இருந்தா ரெண்டு கிலோ இருந்து உடம்புல இருக்குற நீரெல்லா வத்தி த்துக்கும் போது ஒன்னு தொள்ளாயிரந் தா சகோதரி இருந்தா
சேர் சேரி ம் ம்
செரமு செரமுந்தா சகோதரி ஏதா அப்பறோ மூணு மாசம் வந்துட்டு அஞ்சு மாசோ வரைக்குமே வந்து ஸ்வெட்டர் போட்டு தா சகோதரி வெக்க சொன்னாங்க ஆனாலா அஞ்சு மாசோ வரைக்குமே புது ஸ்வெட்டரு குலு செட் ஆமா சகோதரி ஸ்வெட்டரு குல்குது காலுக்கு ஒர கை கிளவுஸ் எல்லா போட்டு வெச்சுட்டு அந்த சூடாவே வெச்சிருக் சொனாங்க அப்ப தா கொஞ்ச உடம்பு ஊரு அப்டின்னு சொல்லி ஒரு ரெண்டு மாசோ வந்து குளிக்கவே வேணான்னு சொல்ட் நாங்க சுடு தண்ணி வெச்சு தா தொடைக்க சொன்னாங்க இவளுக்கு
குள்ள எல்லா இருக்கணு
ஆமா சகோதரி அப்டிங்கம் போது முன்னாடி பொறந்தட்டனால இது பண்ணாங்க இப்ப வரைக்குமே வெயிட் ஊரல சகோதரி அப்டியே தற்கான வாய்ஸ் பாத்தீங்கனா வெச்சுக்கோங்க கொரலு கணீர் கணீர்ன்னு வரு வாய் சரியான வாய் சகோதரி
ம் சேரி நம்மளே கண்ணு போடக் கூடாது
கண்டிப்பா சகோதரி இருந்தாலு நம்ம வாலுனா வாலு தா சகோதரி அந்த அளவுக்கு வாலு
மகிழ் ஜெஸிமா
உங்களுக்கு சகோதரி இப்ப வந்து வெ இப்ப இப்ப செகண்ட் பேபிக்கு வெயிட் எல்லா பரவாலிங்களா கொழந்தைக்கு உங்களுக்கு
எனக்கு தா வெயிட் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க ஆனா நா என்ன செய்ய டாக்டர் கேக்காங்க சாப்புட்டுதுங்களானா அது நாமு ஒரு அம்மா வீட்ல இருறனால ஃபுல்லுமே இங் கதா இருக்க அம் ட்ல தா இருக்கே கன்சிவா ஆனதுமே ஃப்ஸ்ட் டெவலரி முடிம்சா தா போ
ஆமாம நீங்க உடனே கன்சிவ் ஆயிட்டிங்கல அப்டிங்கும் போது போயிருக்க முடியாதுல்ல
ஆ
னே
சகோதரி நீங்க பேசுறதுன கொஞ்ச டவர் கொஞ்சோ கம்மியா இருக்குங்களாட்டுக்கு சகோதரி நா முன்னாடி கரெக்டான எடத்துல உக்காந்து பேசுங்க சகோதரி ஹலோ
ஆ கேக்கு
ஹலோ கேக்குதுங்களா ஹலோ சகோதரி கேக்குதுங்களா பேசறது
ஃபேன்
ஹலோ ஹலோ ஹலோ ஆ கேக்குதுங்க சகோதரி உங்களுக்கு கேக்குதுங்ளா ஆ கேக்குது சொல்லுங்க
ஆ கேக்
டவர் இல்ல போல நீங்க இருக்குற எடத்துல கரெக்டா முன்ன நல்லா கேட்டுச்சு இப்ப கரெட்டா கேக்க மாட்டிக்குது ஆ இப்ப கேக்குதுங்க சகோதரி சொல்லுங்க
ஓ அதா கொழந்த வந்து உள்ள ஐ சி யூ ல தான வெச்சுருக்காங்க என் ஐ சி யூ ல
அ ஆமா சகோதரி இன்குபெட்டருங்குற மாரி ஒரு இதுல வெச்சிருப்பாங்க
ஆமா எப்பமாச்சு ஒருக்கா தருவாங்க கைய்ல கொழந்தைய கூட தரமாட்டாங்க அப்டிதான இல்ல உங்களுக்கு
செகண்ட் பேபிக்கு வந்து இப்ப உங்களுக்கு ப்ரஷர் சுகர்லா எது இல்லைங்ளா நார்மலா இருக்குங்ளா
இப்பலா ப்ரஷர் நார்மலா தா இருக்கு இனி எப்டி ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் முன்னாடிலா எப்டின் தெரியல
ஓ சே இப்ப செ ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனு செகண்டுமே ஆப்ரேஷன் தா சொல்றாங்க இப்பல்லா
அது இல்லாம ஆப்ரேஷன் முடிஞ்சு ரொம்ப ஒரு வருஷம் தானே ஆகுது
ஆமா சகோதரி
அதனால எப்டின் தெரியல இனிதா தெரியு
ஆமா ஆமா ஆனா ஒரு சில ட உங்களுக்கு வந்து காப்டர் மேரேஜே உங்களுக்கு ரொம்ப வர்ஷோ கொழந்த இல்லாம இருந்தனால அடுத்த கொழந்த உங்களுக்கு பிரச்சன இல்ல அது சில டாக்டர்ங்கிட்ட போனீங்ன்னா சத்தம் போடுவாங்க எப்டி இருந்தாலுமே ஏனா ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோல அதனால
அது இல்லாம அது வந்து எனக்கு ஃபேமிலி டாக்ட்ரு தா அந்த டாக்ட்ரு ரொம்ப என்ன ரொம்போ பேசிட்டாங்க
சகோதரி ஏனா‌ உங்களுக்கு கேப் விட்டனால உங்களுக்கு பிரச்சன இல்ல கரெக்ட்டாயிரு நெனக்கிறே ஈக்வல் ஆயிரு
ஆமாமா
அ எங்க அம்மா வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு ரொம்ப தூரங்ளா சகோதரி
ஆமா கொஞ்ச தூரோ ஒரு முக்கா மணி கூர் ஆகு டிராவல்
முக்கா மண் நேரந்தான சேரிங்க சேரிங்க சகோதரி
பைக்ல போறதுக்கு முக்கா மணிக்கூர் ஆகு ஆனா வந்து காட்டோல போறதுக்கு ஒரு மணிக்கூர் ஆகு ஒரு கூட கா மணி கூர் ஆகுங்க ஆட்டோல அந்த மாத்ரி வர்துக்கு
சேரிங்க சேரிங்க சகோதரி நீங்க இருக்கற ஊர் பக்கோ என்ன சகோதரி ஃபேமஸ்ஸு
நா இருக்க ஊரு பக்கமா இங்க வந்து எனக் என்னத்த சொல்ல எல்லாமே ஃபேமஸ் தா
ஓ இல்ல ஒ இல்ல சகோதரி ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ஃபேமஸுன் சொல்லி இப்ப திருநெல்வேலின்னா அல்வா பேமஸு அந்த மாரில்லா சொல்லுவாங்கல்ல அந்த மாரி உங்க ஊர்ல என்ன பேமஸுன் கேக்கறே
எங்க ஊர்ல சுத்தி கடல் தா இருக்கு
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி கடலுக்கெல்லா போவீங்ளா
போவீங்ளா ஆ மின்னாடி எல்லா போயிருவே இப்ப எங்க போவற்துக்கு இங்க ஹவுஸ் அரஸ்ட்டு தா ஆமா ஆமா
சேரிங்க சேரிங்க சகோதரி ஆமா சகோதரி என்ன சகோதரி அதிகமா கெடைக்கிற பொருள் எங்க விக்குதோ அங்க பாத்தீங்கன்னா ரேட்டு கூடுதல்ந்தா சொல்றாங்க எல்லாருமே எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா தேங்கா கூட ஃபேமஸ் சகோதரி தேங்காக்கு தா பேர் போன ஊர் ஆனா எங்க ஊர்லி பாத் தேங்கா நுப்பதுருபா நாப்பதுருபானு
ஆமா ரேட்டு ஓவரா இருக்கு உங்க ஊர்ல மீன்லா எப்டி கெடைக்கு
என்ன சகோதரி புரிய்ல
மீனு இது மீனெல்லா என்ன ரேட்ல கெடைக்கு
நாங்க வந்து மீன் பாத்தீங்னா சகோதரி நா அதா கிலோ வந்துட்டு முன்னூறுபா அந்த மாரிதா சா தத்து நாங்க அதிக மீனு எடுத்ததில்ல சகோதரி சிக்கன் தா சகோதரி நாங்க எடுத்திருக்கோ நாங்க முப்பது ரூவானு இருக்கு சகோதரி அப் அப்டி வேணுனா நாங்க விருப்பப்பட்டம்னா கடைல இது பீஸ் கணக்குல தா வாங்குவாங்க சகோதரி
அப்
வீட்ல நா இது வரைக்கு நா தனியா நா சமைச்சதில்ல சகோதரி நாங்க மீன் செஞ்சு சாப்டதில்ல நாங்க அம்மா வீடு வந்து வெஜ்ஜி டேரியனா சகோதரி கணவர் வீட்டு சைடுதா நான்வெஜ்ஜுங்ளா அதனால அந்த அளவுக்கு நா அதிகமா சிக்கன் நான்வெஜ்ஜு செஞ்சதில்ல அவரு தா செய்வாரு
சேரி
இப்பயுமே வந்துட்டு மாமியார் வீடு பக்கத்துல இருக்கனால சகோதரி அவங்களே வந்து செஞ்சாங்கனா கிரேவி எதாவ்து வச்சாங்கனா அவங்களே கொண்டு வந்து குடுத்துருவாங்க
சேரியா ஃபுல்லு வெஜிடபிள்ல போகு
ஆ வெஜிட்டேரியன் தா சகோதரி அங்கப் போய் வந்து நா வந்து காலேஜ் படிக்கும்போதெல்லா பச பிள்ளைங்களோட போய் சேந்து சா சாப்ட கத்துக்கிட்டே சகோதரி நானு கணவர் வீட்டு சைடு போனம்னா செய்வாங்க ஆமா சகோதரி எங்க அம்மா வீட்ல இருக்கும்போது செய்மாட்டாங்க அம்மா வந்து செய்யவுடமாட் டாங்க அவ்ங்க வந்து முட்டையே போடவுட மாட்டாங்க
ம் ம் ஆமா எல்லாமே எல்லாமே சாப்ட்றது நான்வெஜ்ஜு சாப்டுவே வெஜ் ஜு சாப்டுவே
சேரிங்க சேரிங்க சகோதரி இன்னைக்கு சண்டே என்ன ஸ்பெஷல் ஒங்க வீட்ல
இன்னைக்கு சண்டே பீஃப்
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி இந்த மாரி டைம்ல சாப்பிட்லாங்களா நீங்க அத
ஆ சாப்பிட்லா
ஓ சேரிங்க சகோதரி நல்லா ரெஸ்ட் எடுக்குறீங்க அம்மா வீட்லயே ரெண்டு கொழந்தைக்குமே
ஆமா ஆமா
அம்மா வீட்ல தா இருப்பாங்களா சகோதரி இல்ல வேலைக்கு போயிருவாங்ளா
இல்லல்ல வீட்ல தா எங்க எ எனக்கு ஏ கொழந்தைய போட்டு எங்க வேலைக்கு போகத்துக்கு அதாவ்து எ அம்மாக்கு அது வந்து மூணாவ்து கொழந்த மாதிரி
சேரிங்க சேரிங்க சகோதரி உங்களுக்கு ஒங்கக்கூட பெறந்தவ்ங்க எத்தன பேருங்க சகோதரி
ஏங்கூட பெறந்தவ ஒரே ஒரு பொ தங்கச்சிதா
ஓ அவுங்களுக்கு கல்யாண ஆயிருச்சுங்ளா
இல்ல இல்ல கா படிச்சிட்ருக்காங்க சேரிங்க
ஓ சேரிங்க அப்ப நீங்க இருக்கது நல்லா உங்களுக்கு டைம் பாஸ் ஆகு உங்க கொழந்தைய பாத்துக்கறத்துக்கு சித்தி ஒன்னு அம்மாயி ஒன்னு ரெண்டு பேரு இருக் காங்க
ஆமாம்மா
ஒங்க அப்பா சகோதரி அவுங்க என்ன பண்றாங்க
அவ்ங்க வெளிநாட்ல இருக்காங்க
ஓ சேரிங்க சேரிங்க ச வர்ஷத்துக்கு ஒரு தரவதா வருவாருங்ளா அப்பா சேரிங்க மத்தபடி டெய்லியு வீடியோ கால்லே பாத்துப்பீங்க நீங்க அவர
ஆமா அது இல்லம ஹஸ்பண்ட்டு வந்து அவுங்க ஊர்ல கா அவுங்க ஊர்ல இருப்பாங்க லீவு கெடைக்கும் வருவாங்க இங்க
சே கண கண கணவர் என்ன சகோதரி வேல பாக்கறாங்க
முட்டாய் கம்பெனில சேல்ஸ் மேனே ஒரகு
சேரிங்க சேரிங்க சகோதரி
அதா வாரத்துக்கு ஒரு நாள் மட்டு வருவாங்க வெள்ளிக்கெழம மட்டு லீவு வேலக்கெழம நைட்டு வந்துட்டு சனிக்கெழம காலத்த போயிருவாங்க
சேரி சேரிங்க அதாம் பக்கத்தன் சொல்றீங்கள வண்டில வந்தா ஒ முக்கா மண் நேரத்லே வந்தர்றன்ச்
ஆமா ஆமா அது இல்லாம அங்க டெய்லி வேல உண்டுனால நைட்டுக்கு கட முடியதுக்கே ஒம்போதர மணி ஆயிர் ரு ஒம்போதர மணி பத்து மணி ஆகிரு இல்ல இல்ல வேலைக்குதா சம்பளத்துக்குதா நிக்கறாங்க
இருந்தாலு அவுங்குளுக்குமே பொக் குனுந்தானே இருக்கு நீங்க கொழந்த பெறந்து இங்யே இருந்துட்டீங்க மொதக் கொழந்தைக்கி இங்யே இருக்கீங்க ரெண்டாவது கொழந்தைக்கம்மோது அவுங்களுக்கு சிரமந்தானே
ஆமா அங்க பாக்க ஆள் இல்ல அதனால
ஓ ஒங்க மாமியார் பத்துக்க மாட்டாங்களா சகோதரி
அ இல்ல அவுங்களுக்கு அவுங் இன்னொரு எனக்கு அம் அக் கணவருக்கு அண்ணே வு பிள்ள உண்டு அவுங்கள்லா வந்த கணவருக்கு அண்ணே அண்ணனுக்கு மூனு பிள்ளைள் உண்டு
ஓ சேரிங்கச்
அவுங்க அந்தப் பிள்ளைல என்னனா ரொம்ப அது ஆம்பள பிள்ளைல் வேறைய ரொம்பத்
ஓ அப்டிங்ளா சேரிச் அப்ப என்ன பண்ணாலு இந்த காலத் துல ஆம்பளப் பிள்ள பொம்பளப் பிள்ளைலா நமக் கெடையாதுல்ல சகோதரி எல்லாமே ஒன்னுதானே
அ இந்தாலு அது வந்து செரியில்லல்லா நம்ம கொழந்தைய பத்ரமா பாத்தனான் இருந்தாலு புடிச்சு தள்ளி வுட்ருவாங்கே
ஓ இப் இந்த காலத்துல இப்டி இருக்காங்ளா சகோதிரி
ஆமா மா
அப்பிடிங்கம்மோது நமக்கு வந்து மனசு வராது சகோதரி பாக்க நமக்கு
ஆமா
சேரிங்ச நமக்கான நேரம் முடிந்தி விட்டது நம் வேறொரு அழைப்புல தொடர்ந்து பேச்லாம் சகோதரி நன்றிங் சகோதரி நன்றி
ஆ
ஐயியோ ரத்து செய்யின் குடுத்துட்ட
ச